வணக் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தேநீர்ல்லா அருந்தியாச்சா
இனிமேதா நீங்க
ஆ ஆமா குடிச்சாச்சு
ம் ம்
உங்களுக்கு அப்புறோ என்ன என்ன விதமான படங்கள் புடிக்கு
நே நேத்து இரவு கூட படம் பாக்க போயிருந்தோ
தேட்டர்லயா
ம்
அ
படம் வந்துட்டு அ நகைச்சுவை மாதிரி இருக்கற படோல்லா பிடிக்கு
அ
அப்புறோ வந்துட்டு இந்த பேய் படோ அதெல்லா பிடிக்கு
எனக்கு ரொம்ப புடிச்சதே பேய் படோ தா நல்ல புடிக்கு
ம் ம்
ஆனா பாக்கறதுக்கு ஆனா‌ பயமதா இருக்கு ஆனா வந்து பாக்கணுன் தோனு
ஆமா பேய் படம் பேய் படம்தா என்னதா பயமா இந்தாலும் அது நமக்கு ஒரு ஆர்வம் ஆயிடும்ல பாக்கணு பாக்கணு
எதுனால இந்த இந்த பேய் எப்டி வந்தது எங்கந்து வருது
அ செல பேர்லாம் அந்த படத்த எல்லா அவ்ள பாக்க மாட்டாங்க ரொம்ப பயந்துகிட்டே வேணாம் அப்டி சொல்லுவாங்க
ஆமா
அந்த வீட்
ஆமா பாக்க வேண்ட
நம்மள தொல்ல பண்ண படம் வேணா படம் வேணாம்னு
நா இது வரைக்கும் தேட்டர்ல போய் ஆனா பேய் படம் பத்தது இல்ல பாக்கி உ மீதி உள்ள படம் எல்லாம் பாத்துருக்க
ஆமா
ஆனாலு வந்து ஒரு ஆச தியட்டர்ல போய் ஒரு நாள் பேய் பட பாக்கணு
நா திரையரங்குல மொத்தமே ரண்டு பட தா பாத்துருக்க
அ நா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பட கிட்ட பாத்துருக்கே
ஆ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புலி வந்துச்சா அப்ப பாத்த அப்றம் நேத்தி ஒரு படம் வந்துச்சா அது பாத்த
நேத்து என்ன படம் பாகம நீங்க
இந்த யூத்ன்னு ஒரு படம் இருக்குல
ஆ ஆ நல்லா இருந்துச்ச
ம் நல்லா இருந்ச்சு நல்ல நகைச்சுவையா இருந்ச்சு நல்ல தா இருந் இந்த சின்ன பையன தானே கதாநாயகனா இருக்கா
ஆமாமா
ம்
எனகல்லாம் போனு ஆச கட்டுல ஆ மின்னாடி தா தியட்டர்லாம் கூட்டிட்டு போவாங்க இப்ப வந்து ஒரு கு தியேட்டர் கூட்டிட்டு போற கொறவு அனால சே மொபைல்ல வந்து டவுன்லோட் பண்ணி பாக்கறது இவுங் எங்க ஊர்ல பணம் வாங்கி இப்ப எல்லா படம் புதுசும் இறங்கணுனே குரோம்ல அதா குரோம் ஆப் இருக்குல்ல அதுல வந்துடும் அப்ப அதுலயே பாத்துப்ப டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு
அதுல வந்து என்ன தான் ம் அது தொலை பேசியில கை ரகம் பண்ணாலும்
அது அது வேற பண்றாங்க நம்ம வந்துட்டு இந்த திரையரங்கல போயி பாக்க ஆமா ஆமா கண்டிப்பா
அதுல எல்லாமே
அது எல்லாமே நல்லாருக்கு எனக்கு ஒரு நாள் ஒரு ஆச ஒரு பேயி படத்த திரையரங்குல போய் பாக்கணுனு அது நடக்க மாட்டேங்குறது அது திரையரங்குல பாக்கும்போது எப்டி இருக்கு சவுண்ட் அந்த ச இது சா சுத்தமும் எல்லாம் சேர்ந்து நல்ல அழகு காட்டுவோம் அதா நெனைச்சிட்டுருக்கே போன போன வருஷோ வந்து இது காஞ்சுரிங் லாஸ்ட் ரைட்ஸ்னு ஒரு படோ எறங்குச்சு டப்பிங் காஞ்சுரிங் படோ பாப்பிங்களா
இல்ல பாக்
அந்த டப்பிங் படோ அ இந்த வாட்டி இந்த வருஷோ ஒரு படோ எறங்குன்னு சொல்லிருக்காங்க அதவே பாக்கணு பாக்கணு ஆச கூட்டிட்டு போறாங்களா என்னதா
இல்ல நீங்களே போயிட்டு வர்லால
இல்ல மேரேஜ் முடிஞ்ச பெறகு எல்லாமே அவுங்க கை அவுங்க கூட்டிட்டு போன தான நம் போக முடியு க ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடினா அப்புடி இல்ல அப்பாட்ட சொன்னா கூட்டிட்டு போவாங்க அடம் புடிச்சாவ்து போயிட்டு வந்துருவோ
ஆமா
இது ஆமா ஆ இது அவங்க கூட்டிட்டு போனா தானே உண்டு
ம் நீங் கேக்க வேண்டியது தானே போவோ அப்டின்னு
போவோ இங்க எப்பமா ஒருக்க கூட்டிட்டு போவாங்க கேட்டா
ம் ம் இப்ப எடைல நெறைய படோ வந்துருக்கு போல போய் பாத்துட்டுவாங்க
இப்போ எங்க போகறது போனு நெனைப்ப வந்தர்லா எதாது வேல ம் இல்ல எங்க ஊர்ல தியேட்டர்ல பத்து மணியோட குளோஸ்சு
ஓ
அதுக்கப்ற ஓடாது மின்னாடி அப்டி இல்ல மின்னாடி ரெண்டு ஒரு மணி வரைக்குலா ஷோ உண்டு இப்போ அப்டி இல்ல இப்ப பத்து மணிக்கே அவ்ங்க பூட்டிடுவாங்க
ம் நீங்க வந்துட்டு இல்லன்னா ஒரு அ ஒரு ஒரு மதியம் போல போய்ட்டு வந்துர்லால ஒரு மாலை சாய்ந்தரம் போல
அதா போனு போனுன் நெனைக்கறதா அப்பறோ ஏதாவ் எது வேல வந்துரு அதோடியுங்க போறதுல்ல ம் ஆமா நேரோ ஆகலியே ஆமா நேரோ ஆ கலைலே ஏன் லீவு நேரோனால எல்லா ஒறக்கோ
ஆமா இப்ப இப்ப தூங்கிட்டு அதுக்கப்பறம்
மழ நேரோனால நம்ளுக்கே தூக்கந்தா வருது
ஆமா இப்போ சூரியன் வந்ச்சுன்னா நம்ப கொஞ்சோ அ சுறுசுறுப்பா இருப்போ
ஆமா அது என்னமோ எங்க மழ பேஞ்சா எதுக்குதுனே தெரியல மழ பெஞ்சாலு வே இது வேர்க்க தா செய்து
ம் ம் இது வந்து கோடை மழைல அப்டிதா இருக்கு
ம் பயங்கரமா வேர்க்கதா செய்து தவிர ஒரு தணுப்புக்கான அறிகுறியே இல்ல எதுக்கு மழ பேய்துனே தெரில
இப்பதான பேயுது இது கொஞ்சோ
ம் நைட்லருந்து நல்ல பெஞ்சுட்தா இருக்கு
ம்ம்
எங்க துணியெல்லா மேல காய போட்ருந்திங்களா
இல்ல இல்ல வீட்டுக்கு பின்னாடி எடம் உண்டு
ம் ம்
அதுல காயப்போட்றது இல்லனா ஃப்ரன்ட்ல வீட்ல முன் பக்க உள்ள இடத்துல கொன்ன எடோ உண்டு அதுல போட்றததா அப்டிய நல்லா மழ பெஞ்சுதா ஆமா அப்டி இல்லாட்டா வீட்டுக்குள்ள மழ பெஞ்சுதுனா வீட்டுக்குள்ள போட்ரு ஒரு கயிறு கட்டி
அதனால நைட்டு தூங்கு போ துணிலா எடுத்துர்றது
ஆமா மழ திடீர்னு மழ பெஞ்சிருதானே
ம் நம்ப கஷ்டப்பட்டு தொவை ச்சு காய போட்டா அழகா மழ வந்து நனச்சிட்டு போய்டோ
ஆமாமா
வேலல்லா முடிச்சுட்டீங்ளா
இல்ல இல்ல இனி தா அவங்கப்பா சமயல்லா பாத்துட்ருக்காங்க
ம் நீங்க போய் எது உதவி செய்லியா
ஆ எங்ளுக் ஒரு வேலயு இல்ல நாங்க குளிக்கிறோ அப்றோ புது ட்ரெஸ் போட்றோ
ம் ம்
அம்மா வீட்டல இருக்கனால வேல இருக்காது
ம் ம் அம்மா வீட்டு
ஆமா அம்மா வீட்ல இருக்க அதனால வேல இருக்காது இதே அங்க மாமியார் வீட்ல இருந்தா வேல இருக்கும்
ம்
காலையிலயே எலம்பவேன்டுருக்கும் ஆமா சாப்ட்றதா வேல இங்க ரெடியாருக்கும் நம்ம போனும் ப்ளேட் எடுக்கணும் சா சாப்பாடு போடணும் சாப்பிட்டோன்ன வரணும்
ம் ம் இங்க எல்லாரும் எல்லாருமே போயிருக்கீங்களா
ஆமாமா
நீங்க காலைல சீக்கிரமா எந்துருச்சுட்டீங்களோ
ஒரு ஆறு மணி கூட தா எழும்பனே இதே அங்கு வீடுனா மாமி வீ வீட்ல இருந்தா அஞ்சு மணி நாலு மணிக்கு அப்படி எந்திரிக்கணும்
ம்
இங்க ஆறு மணிக்குதா எந்துச்சு
ம்
அது என்ன பக்ரீத்துனாலதா சீக்கிரம் எழுந்திரிக்கும் இல்லன்னா எட்டு மணி ஒன்பது மணி ஆகும் அம்மா வீடுனாலே அப்டிதானெ
ம் மாமினா அத்தையா
ஆமா அத்த அஸ்பெண்டோட அம்மா வீடு லைட்டா ஒரு தூத்தி தூத்திருக்கு இந்த சாரல் போல உள்ளல்ல அந்த மாரி
மழையுடன் குளிச்சிட்லால
அ இப்ப குளிக்கனு மெதுவாதா குளிக்கணு ஆ எப்டினா இருக்கப்ப லைட்டா இரும்புனேனா வயிறு பசிக்காது இப்ப காலையில எழும்பிண்னாலு இப்ப வயிறு பசிக்க ஆரம்பிக்கு உங்களுக்கு எப்டி இப்டி பசிக்குமா என்ன சீக்கிரமா எழுந்தா
ஆமா
சீக்கிரமா எழும்புனாலே வயிறு பசிக்கு
தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப ஹ ந மகிழ்ச்சி
ஆமா சேரி தோழி வெக்கட்டுமா
ஆ சேரி